இருக்க
ஆ நல்லா இருக்கே ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பேசி இப்பதா கால் பண்ணுன் தோணுச்ச உனக்கு
ஆமா ரொம்ப பிஸியா இருந்த ஒரு வேல விஷயமா போயிருந்தே ஊருக்கு
என்ன என்னா வேல
அதா இந்த ஊறுக்கா பண்றாங்கல அதுக்கு கூப்ட்ருந்தாங்க பிஸ்னஸ்க்கு ஊர்ல தா பண்றாங்க எங்க அம்மா அதுக்கு ஹெல்ப் பண்ண போயிந்த
ஓ எல்லா வெரைட்டி ஊறுகாவு போட்றீங்ளா
ஆமா ஆமா ஆமா அந்த மாங்கா ஊறுகா எலுமிச்ச எல்லாமே போட்றோ அதா பிஸ்னஸ் காஸ் குடுப்பாங்க நா போய் ஹெல்ப் பண்ணா அதுக்குதா போயிர்ந்த
எப்டி எவ்ளோ வாங்குறீங்க மாங்காலா வாங்குற மாரி இந்தா
மாங்காய் என்ன அதுதா சொந்தமா தோட்டோ வச்சிருக்கோ நாங்க அதுல எவ்ளோ வருதோ அதுக்கேத்த மாரிதா பண்ணுவோ
ஓ எல்லாத்துக்கு வச்சிருக்கீங்ளா அப்ப இந்த எலுமிச்ச பழோ மாங்கா எல்லாத்துக்குமா
ஆமா இங்கெல்லா நம்ம வெக்க முடியாது சென்னையில அது ஊர்ல அதனால அங்க வச்சிருக் காங்க எங்க அம்மா எல்லாம எல்லாத்துக்குமே தனி தனி தோட்டோ அதனால நல்லா பிஸ்னஸ் போவு அங்க
சேரி சேரி செரி அப்பற நா என்ன செஞ்ச இன்னைக் சமையலு
நா இன்னைக்கி என்ன செஞ்ச இன்னைக்கி வந்து ரசோ செஞ்ச முட்ட வந்து செஞ்ச
முட்ட வறுத்தியா இல்ல ஆம்லேட்டா
வறுத்த நானு லைட்டா பொடி பண்ணி பொடிலா போட்டு எண்ணெ ஊத்தி வறுத்த முட்டைய
அது நாட்டு கோழி வாங்கி அந்த முட்ட செஞ்சு பாரு அதுதா உடம் நல்லதா அதுலா சாப்டுவியா
நாட்டுக்கோழி முட்ட எனக் புடிக்காது சாதா முட்ட கடைல விக்குதுல்ல அதுதா செய்றே இப்போ
அது உண்மதா அது ரொம்ப ஒரு மாரி ஸ்மெல்லு வரு நான்வெஜ்ஜு இது கரெக்ட்டா இருக்கு சாப்பறதுக்கு டேஸ்ட்டாவு இருக்குல
ஆமா இது சாப்ட்டு நமக்கு பழகிருச்சா அதனால இதுவே சாப்ட்டுட்டு இருக்கே
சேரி சேரி உங்க வீட்ல கூட ஒரு ஏதோ நாய் இருக்கு அதுக்கு அரிசில அந்த முட்ட போட்டுதான அந்த மிக்ச்சில அடிச்சிதான குடுப்பீங்க
ஆமா அது கொஞ்சோண்டு வந்து முட்ட இது பண்ணிடுவே ஃபஸ்ட்டு ஸ்டவ்ல அதா கடாய்ல வெ ச்சி வறுத்துட்டு சாப்பாடுல போட்டு கொஞ்ச பெசிஞ்சு வச்சா சாப்ட்று நல்லா
அதா அதா அதுதா அந்த மாரிதா குடுக்கணு நாய்க்கெலா அப்பதா அது ஏதோ கொஞ்ச நாள் இருக்குமா இல்லனா எதுவுமே குடுக்கலனா அது வயசாயி சீக்கிரமா எறந்துடு அப்டின்னு சொல்லிருந்தாங்க டாக்டரு இந்த இதுக்கு போயிருந்தே நானு எ டாக் கூப்ட்டு போனே அங்க சொன்னாங்க
அப்டியா அதா நானு கூட்டிட்டு போனு ரொம்ப நாள ஆச்சு எ டாகு செக் கப் போயிட்டு பாக்கணு முடி வேற கொட்டுது அதுக்கு ரொம்ப
இப்ப மழ காலமாச்சே தோட்டோ எப்டி இருக்கு மழ தண்ணில்லா நிக்கலயா ஊர்ல
தண்ணில்லா நிக்குது நாங்க இப்போ முன்னாடியே இது இது வெயில்லு இரு க்கு போதே அது நெல்லா பறிச்சுட்டோ நாங்க எ ஊறுக் காக்கு எல்லாமே தேவயானதா பறிச்சு வெச்சுட்டோ அதனால இப்போ ஊறுக்காவ மட்டு போட்டுட்டு இருக்கோ
ஓ பரவால பரவால எப்டி பிஸ்னஸ்லா நல்லா ஓடுதா
நல்லா ஓடுது நெறய வருமானோ அதனாலதா வந்து இப்போ எல்ப் பண்ண போனே எனக்கு எதாது காஸ் குடுப்பாங்க அப்பதா அதுக்குதா போயிட்டு வந்தே ஊருக்கு
சேரி நீ எனக் எதுக்கோ ஒரு ஊறுகா பாட்லு எத்துவையி ஒண்ணு ஒண்ணுத்துல நா வந்து வாங்கிக்கிறே வீட்டுக்கு வந்தா நல்லாதா இருக்கு மாங்கா ஊறுகா காலியாக போது
அப்டியா சேரி சேரி அதா நா எடுத்துட்டு தா வந்தே வரும் இங்க நெறய பேர் கேப்பாங்க பா பக்கத்துல வேற அதனால நெறய ஒரு அம்பது பாக்ஸ்ஸூ எத்துட்டு வந்தே ஊறுக்காலா நெறய எடுத்துட்டு வந்துருக் கே உனக்கு தரே எது வேணுமோ எடுத்துக்கோ
சேரி ஓகே அப்பறோ அந்த இது பூச்செடிலா வளத்தி மொட்ட மாடில அது வளர்தா
வளருது என்ன இப்போ என்ன சொல்றது மழ வேறயா நா அப் பப்பப் போய் மேல வேற ஊத்றது கெடயாது தண்ணி செரியா அதுலயே அது ஒரு மாறியா அழுவி போயிருச்சு வேற
நீ அந்த முட்ட ஓடு வெங்காயத்தோலு இதெல்லா போட்டனா நல்லா வளரு மண்ணு கீழ போட்டு வுடு
அப்டியா எனக் தெரியாதே அதெல்லா சேரி நா போடுறே அத என்னன் பாக்குறே
ஆமா தலைக் என்ன எண்ணெ யூஸ் பண்ற நீ
தலைக்கா இது தேங்கா எண்ணதா யூஸ் பண்ணுவே நானு லைட்டா இது போடுவே அந்த வேர்லா விக்கிறாங்கள வெட்டி வேர் அது போட்டு ஊற வப்பே எண்ணெல
அதா பாத்தோ முடி நல்லா இருந்தது நல்லா நீட்டா இருந்தது நீ எப்டி கொட்டவே மாட்டுது எனக் கொட்டுது முடி ரொம்ப கொட்டுது என்னாப் பண்ணலா அதுக்கு
அதுதா அந்த வெட்டி வேர்லா இருக்குல்ல அதெல்லா ஊற வக்கணு கருவேப்பில இதெல்லா நல்லா வறு த்துட்டு கடாயில ஊற வக்கணு ரெண் நாள் ஊற வச்சுட்டு தலைக் குளிச்சுட்டு அந்த எண்ணெ வச்சு தேச்சனா நல்லா வளரு
இன்னோனு சொல்றாங்க அந்த க ப்ரௌன் கலருக்கு அது ஒரு மாரி ஊற வச்சுட்டு நைட்டு கொல கொலன்னு இருக்குமா அத தரையில போட்டு அப்டியே வச்சன்னா ரொம்ப ஷைனிங்கா இருக்குமா அப்டியா அதெல்லா உண்மயா
அது என்னன்னு தெர்லயே எனக்கு ப்ரவுன் கலர்ல நா கருவேப்பலயும் வெட் டி வேர் மட்டுதா போடுவே அது நா இப்ப கட் பண்ட்டே முடி வேற ரொம்ப நீட்டா இருக்குன்னு
சுரி சேரி நேத்து டிவிலலா படம் பாத்தியா ஒரு படே ஏதோ போட்டுருந்தானே புதுசா
பாத்தே பாத்தே அவளயு எனக்கு புடிக்கல அதுக்கப்புறோ ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டே நானு
நைட்டு அந்த ஒரு மணிக்கு ஒரு சேனல்ல நல்ல படல்லா போடுறா சூப்பராருக்கு படோ பழைய காலத்து படோல்லா போடுறானா நானே எங்க ஹஸ்பண்டு பாத்துனுப்போ நல்லாருக்கும் படோலா
அப்டியா இப்ப எனக்கு கண்ணு வேற சொல்லிருக்காங்கள கண் டெஸ்ட் எடுத் தல்ல எதும் பாக்கறது கெடையாது ஃபோனு டிவிலா நைட்ல பாக்றது கடையாது டேல மட்டுதா ஏதோ இந்த மாரி யூஸ் பண்ணிக்கிறே கால் பேச அந்த மாரிலா
நீ எங்க எந்த ஆஸ்பிட்டல் போன பக்கத்துல இருக்கே அதுவா
இல்ல பக்கத்துலயே எ போனே ஒரு ஆன்டி சொன்னாங்க அங்க போய் பாருன்னு சொல்லிட்டு சேரி போய் பாத்தே காஸ் கம்மின்னு சொன்னாங்க அதா போனே
எப்டி பேமெண்ட்ல எப்டி கம்மியா வாங்குறாங்களா அதிகமாவா
கம்மியா தா வாங்குறாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுத்தே மைல்டா தா இருக் க்கு அப்டின்னு சொல்லிட்டு கண்ணாடி வந்து குடுக்கல குடுக்கறே சொல்லியிருக்காங்க அது எப் எப்டி என்ன பண்றதுன் தெர்ல எனக் வேற புடிக்கல கண்ணாடி போடவே
கண்ணாடிலா போட்றாத கண்ணு கீழ அப்டி கரு வல மாரி வந்துரு கண்ணாடி போடுறது பதிலா லென்ஸ்ஸுப் போல்லா ஆனா லென்ஸ்ஸு போட்டாலு கொஞ்சோ நீ பாத்துக்கணு
ஆமா லென்ஸ்ஸுன்னா நம்ம எப்பமே பாத்துக்கிட்டே இருக்கணு கண்ணாடினா நம்ம தேவப்படுது இல்ல இப்ப லேப் டாப்பு டிவி லா பாக்கும்போது மட்டும் போட்டுட்டு அவுத்து வச்சிர்லாமா அப்டின்னு யோசிக்கிறே நானு
சேரி சேரி அப்புறோ இந்த இது சேனல்ல ஓபன் பண்ணிருக்காங்களாமே ஃபோன்ல அதெல்லா பாத்தியா செக் பண்ணியா
அதெல்லா பாத்தே ஆனா என நா படிச்சு பாத்து அது ஏதோ குடுத்துருந்தாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சேரி அப்புறோ கேக்கலா அப்புடின்னு சொல்லிட்டு தா விட்டுட்டே நானு
சேரி ஓ நாய் அந்த குட்டி போட்டுதா இல்லையா அப்படியேதா இருக்கா
அது அப்படியேதா இருக்கு இன்னு ஒரு மாசோ ஆகணு அதுக்கு அப்பதா குட்டி போடு எங்க போடுன்னு தெரியல மேட்டு அதெல்லா போட்டு வச்சிருக்கே
அது ஒன்னு இல்ல சேரி குட்டி போட்டுச்சின்னா சேல் பண்றுவியா இல்ல வீட்லயே வச்சுக்கிறியா
நா சேல் பண்ணலாம் தா பாக்குறே நா வச்சிருந்து சாப்பாடு போட்றதல்லா எனக்கு அவ்ளோ காசுயில்ல யாராவது கேட்டா குடுத்துர்லாமான் பாக்குற யாராவது கேட்டாங்கன்னா சொல்றியா எனக்கு
கேக்குறாங்க ஏ ஃப்ரெண்டு கேட்ருக்கா அதனால தா கேக்கறே ஏன்னா அன்னிக்கே வர சொல்ல ஒரு மாரி இருந்தது நா டாகு சேரி அதா ஏதாச்சு இருக்கா அப்படின்னு கேக்கதா
அப்டியா இருக் கு அதா சேல்ஸ் பண்லா தா இருக்கே நானுமே கேட்டா குடுத்துருவ நானு
அங்க மழ பெய்து போல ஒரே சவுண்டாருக்கு
அப்டியா ஆமா மழையாதா இருக்கு ஆனா பரவால்ல கொஞ்சோ லைட்டாதா பெய்து
ம் மேல துணியில எடுத்துட்டியா மொட்ட மாடியில
துணி நா இன்னைக்கு தொவைக்கல நேத்துதா தொவச்சு எல்லா காய வச்சு நேத்தே எடுத்துட்டே இன்னைக் எந்த வேலையுமே இல்லை ஃப்ரியா தா இருக்க
வீட்லா கிளின் பண்ட்டியா
ஆ வீடு எல்லா கிளீன் பண்ட்டே அதெல்லா நேத்தே முடிஞ்சிச்சு
சரி சரி வேலைக்கெல்லா போலல அத நின்ட்டல்ல அந்த கம்பெனில இருந்து
ஆமா அது ஒரு தலைவலி நின்னுட்டே நானு எதுக்கு தேவலாம பிரச்சனை ஆயிடுச்சு அப்புறம் நம் போயி எதுக்கு தேவலாத வேல அப்டின் சொல்ட்டு நா நின்னுட்ட
அங்க ஏதோ ஒரு பேப்பர் தருவாங்கன் சொன்னியே அந்த பேப்பர்லா குடுத்துட்டாங்களா
பேப்பர்லா குடுத்துட்டாங்க அதெல்லா எடுத்து வசுட்ட அதெல்லா ஒன்னு இல்ல அப்டின் எ ஃப்ரெண்டு சொன்னா அவளு அங்கதா போனா போல வேலைக்கி நின்னுட்டா அவ சொன்னால ஒன்னு இல்லடி பாத்துக்கலா அப்டின்னா
சேர் சேரி இனிமே போனனா எது நல்லா விசாரி சுட்டு தெளிவா போ ஏதோ ஏனோ தானோனு போயிடாத
அதுதா அவளோ சொன்னா அந்த மாரி நெறைய பேர் நின்றுவாங்க போல அங்க போயிட் ட்டு அப்படினு நேத்துதா சொன்னா அவளே எனக்கு சேரி டி நா வந்து பாக்குற அப்டினு அவா நெறைய ஐடியால்லா குடுத்தா அதுபடி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி வாங்கிடலா அந்த பேப்பர அப்டினு இருக்க
அது ஒன்னு ஆவாது வந்துரு வீட்டுக்கிட்டயே வந்துரு அந்த பேப்பர் ஒண்ணு இல்ல பக்கத்துல அந்த அக்கா எப்டி இருக்காங்க நல்லா இருக்காங்களா
பரவால்ல மாசமா இருக்காங்கன் நெனைக்கிறே அந்த அக்கா நேத்துதா அது சீமந்த பண்ணாங்க போயிட்டு வந்த சாப்ட்டு வந்த நல்லா
என்ன என்ன போட்டாங்க
அந்த சீமந்த சாப்பாடு போடுவாங்கள அஞ்சு சாப்பாடு மாங்கா சாதோ தேங்கா சாதோ புளி சாதோ அதுக்கப்புற கருவேப்புல சாதோ லெமன் சாதோ இதெல்லா போட்டு பிரிஞ்சு போட்டாங்க சாம்பாரு தயிரு இதெல்லா போட்டாங்க
இந்த தேங்கா சாதனா கல்லப்பருப்பு போட்டு செய்வாங்ளே அதுதான
ஆமா கல்லபருப்பு தேங்கா திருவி காஞ்ச மொளகாலா தாளிச்சு போடுவாங்கல அதுதா
சேரி சேரி அதா அந்த அக்கா எனக்கு ஃபோன் பண்ணாங்க உன்ட சொ சொ சொல்லிந்தாங்க சொல்லிக்காத இந்தமாரி வந்தா வந்துட்டு ஒன்னே போயிட்டா இருக்க கூட இல்ல அப்டின் சொன்னாங்க
அப்டியா தெரியு எனக்கு இந்த மாரி கொற சொல்லுவாங்கனு நா எதுவு கேக்குறதா இல்ல அவுங்களே மாசமா இருக்காங்க
சேரி சேரி நீயே கொஞ்ச நேரோ பேசு எனக்கு ஒடம்பு கொஞ்சோ முடில ஒரு மாரி பந்து ஏ அப்றோ என்ன என்ன விசேஷோ வீட்ல
வீட்ல ஒரு விசேஷமு இல்ல இருந்தா சொல்லுவேன்ல
சேர் சேரி பார் பாய்
ம் சேரி பாய் பாய்